நண்பா என்ன சாப்ட்டிங்ளா
இரவு வணக்க நண்பா நல்லாருக்க நண்பா சாப்டாச்சு மனைவி எல்லாமே பாத்திங்ன்னா டி வி பாத்துட்ருக்காங்க உங்க வீட்ல எலா என்ன பண்ட்ருக்காங்க சாப்ட்டாச்சுங்ளா
சாப்டாச்சுங்க நானு சாப்ட்ட அம்மா அப்பா சாப்ட்டாங்க அம்மா வந் அம்மா அப்பா தூங்கிட்ருக்காங்க நா சும்மா ஒக்காந்து ஏ சி காத்து சி இயற்கை காத்து வாங்கிட்ருக்கங்க
நல்லது நல்லது நானு இயற்கை காத்து தாங்க வாங்குறேன் செயற்கை காத்துல பாத்தீங்கன்னா அவ்ளோ நல்லா இல்லைங்க இயற்கை காத்து வாங்குறப்ப சுவாசம்ல வந்து புத்துணர்ச்சி ஏற்படுதுங்க ஏன்னா இயற்கையை கிடைக்கிற காத்துல தாங்க எல்லாமே அந்த காலத்துல இயற்கை காத்து இதங்க அதிகமா வாங்கிட்டு இருந்த இப்தானே சேரி
ஆமாங்க ஆமாங்க உண்ம தாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா செயற்கை காத்து தாங்க இப்ப அதிகமா கிடைக்குது இயற்கை காத்து எங்கேயுங்க அதிகமா வருது இயற் காத்துதா நல்லா இருக்குது ஆனா சே கைகாத்து இப்ப தேவையா இருக்லங்க
ஆமாங்க எனக்கும் கனவுங்க இல்ல இல்லைங்க எனக்கு இப்ப கனவு கண்டுட்டு உட்காந் இருக்குனுங்க நானும் என்னனும் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா அண்ணே அண்ணி நானு பொண்டாட்டி அண்ணனுக் குழந்தைங்க எல்லாரும் இருக்கறாங்க நானும் அன்னமுட்டும் மொட்டை மாடியில ஆளுக்கு ஒரு ஜூஸ குடிச்சிட்டு அப்படியே மொட்டமாடி நிலாவ பாத்து பேசிட்டு ஓக்கான்ட்டுஇருக்கோம் எவ்வளோ கஷ்ட பட்டோம் இப்ப இவ்வளவு நிலமைக்கு வந்திருக்கும் சொல்லிட்டு வானத்தை பத்தி பேசிட்டுக்கு மாரி இருக்குங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீ நினைச்ச கனவு அது கனவு கனவு இல்லைங்க அது நிஜமாகங்க கண்டிப்பா எங்க கனவு ஒரு நாள் வெற்றி ஆகுங்க இந்த கனவு எனக்கும் நடந்தால் நல்லாிருக்கும்ன்னு தோணுதுங்க
ஏ ஏனா அத்தன கஷ்டமா இருக்குங்க எல்லா கஷ்ட த்தயு சொல் இப்ப காசு பணம் அவ்ளோ இருக்கு இத்தன பேரு பண்ணாங்க எல்லாமே பேசிட்டு மாடியில ஒரு ஜூஸ குடிச்சுட்டு வானத்த பாக்கரப்
கண்டிப்பாங்க எப்டிங்க இருக்கும் அதாங்க மிகப்பெரிய வெ ற்றியே நம்ம கடந்து வந்த பாதையை நெனச்சு பாக்கும் போதுதாங்க அது ஒரு பெரிய வெற்றியே தோணுங்க
ஆமாங்க எல்லாமேங்க எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு எல்லாமே வீடு கட்டி வீட்டுக்கு தேவையான பொருள் ஏசி பிரட்ஜ் வாஷிங் மிஷின் அப்டி காரு பைக் எல்லாமே இருக்குங்க இரு இருந்தாலும் பேங்க் பேலன்ஸ்ல ஒரு கோடி ரெண்டு கோடினு இருக்குதுங்க ஆளுக்கு
அதா அதாங்க
அப்பிடி இருக்குங்க வானத்த பாத்து ஜூஸ் அடிச்சிட்டு இருக்கறப்ப
கண்டிப்பாங்க அதாங்க வாழ்க்கை வந்து அப்டின்னா ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறோ வந்து பாத்தீங்கன்னா என்ன கடந்து வந்த பாதையை நெனைச்சு பாத்து து இப்ப யோசிக்கணும் நம்ம இப்டில்லா இருக்கோ இப்ப இப்டி இருக்கோ நம்ம முன்னாடி எழு இதெல்லா இருந்திருக்கு இவ்ளோ கஷ் டங்கள் தாண்டி வந்துரு கோம அதெல்லா யோஸ்ச்சி நெனச்சு பாக்கும்போது அது ஒரு தனி சுகந்தாங்க அது
உம் அதே வீட்ல உம் அதே வீட்ல பாத்தீங்கன்னா சொல்லிட்டோ வெய்யெ புள்ளைகலெல்லா மேல தட்டி விடாதீங்க மாடிக்கு இனிமே நானும் அண்ணனு ஜூஸ் குடிக்கிறோ சொல்லிட்டோ வெய்க அது ஒரு அவுங்களு சப்போர்ட் பண்ற இருக்க சந்தோஷத்திலயு அவ்ளோதா
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க அந்த மாரி சப்போர்ட்லா கெடைக்கிற இதுதா ஒரு லக்குங்க அதெல்லா ஒரு குடுத்து வெச்சிருக்கணுங்க அந்த மாரி லக்
அப்புறோம் உஹம் அப்புறோ முடிச்சதுக்கு அப்புறோ எல்லாத்தையு கூப்டு ஃபேமிலியா பாட்ட போட் டு லெப் ரவுண்டு கட்டி டான்ஸ் ஆடிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வெரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டிருந்தா
கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லா ஒரு வரம்ங்க அந்த மாரி வரோ கெடைக்கனுங்க கண்டிப்பா நடக்குங்க அந்த மாரி பாங்களாங்க இனி இன்னு எவ்ளோ நாள்ல அது நடக்குன்னு தெரியல ஆனா கண்டிப்பா நடக்குங்க
நடத் நடத்தி காட்ட வேணுங்க அதாங்க வெறி யோச்சிட்டு இருக்கேணுங்க இப்போ பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா எல்ல காடு தோப்புதா இருக்கு அது பக்கத்துல தா ஒட்டியிருக் சேர் போட்டு உக்காண்டு இருக்கேங்க வீட்டுக்கு பின்னாடியே அது இருந்தாலும் எனக்கு பாத்தீங்கன்னா இவ்ளோ நிம்மதியா இருக்குங்க
அவ்ளோ நிம்மதி செர் செரிங்க பாக்கலாங்க எப்டிங்கா நீங்க உக்காண்டிருக்க எடத்துல எல்லா வெளிச்சங்கள்லா இருக்குங்களா இல்ல இருட்டாதா இருக்குங்களா
இருட்டா தாங்க இருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கு எம்டி எடோ ஒரு வீடு ஒன்னு இருக்குது பாத் த்ரூமு ஒன்னு இருக்குது ஆனா எட்டி அது மூடிதாங்க இருக்கோ அதாட்டி நம்மளுக்கு வந்து பயோம்லா இல்லிங்க ஏன்னா பட்டாத்து என்னா கஷ்டம் மேல் நெறைய இருக்குது
இல்லைங்க நா அதுக்கு சொல்ல நீங்க இருக்குற எடத்துல வந்து இருட் ட்டா இருக்குதீங்கிங்க அதாது பூச்சி புழுவு ஏதாவு வரு பாத்தீங்கன்னா அது பா பாத்து பத்தரமா இருங்க அதுக்காக சொன்னாங்க
இல்ல இல்லலைங்க நானு‌ அ எனக்கு அது மாதிரி எல்லா பயோ இல்லைங்க
சேர் சேரிங்க நீங்க அது தைரியமா இருந்தீங்க நா எதுவு சொல்லீங்க இல்ல தைரியமா இருந்தீங்க சேரிங்க
கரேக்ட் கரேக்ட் இப்டி சொல்றப்ப பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு மாரி பண்ணுதுங்க அடுத்த டைம் பாத்தீங்கன்னா நா கொஞ்சோ முன்னோக்கி போயிருவேணுங்க
ஏ எதுக் சேரி இல்லங்க நா அதுக் அதுக்காக சொல்லீங்க இருந்தாலும் பாதுகாப்பு வெளிச்சமான எடமா இருக்குதா கேட்டங்க வேற எதுக்கா
ஏன்னா இங்க பேஸ்னா கரெக்டா கிளியரா கேக்குன் சொல்லிட்டு இதே எடத் த்த விட்டு நகறது இல்லிங்க காலையில இருந்து இந்த எடத்துல நல்லா இருக்குதுங்க பேசுறக்கு பாத்தீங்கன்னா பேச்சுவாக்கு பாத்தீங்கன்னா கர்ட்டா நல்லபடியா போயிட்டு இருக் ம் அதுங்காட்டி இந்த எடத்த விட்டு வறக்கு மனத்தில்லிங்க என்ன ஆச்சுன்னா நம்ம கடமையே முடிக்கணும்ல்லங்க
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க அப்புறோம் நாளைக்கி எங்கும் வெளிய போலேங்களா எங்காது போவீங்களா போயிட்டு எப்ப வருவீங்க ஏதாது வேலைக்கு போறது இல்லைங்களா
வேலைக்கி நா போயிட்டே இருந்தங்க இப்ப கொஞ்ச நால பாத்தீங்கன்னா வேலைக்கு போறத விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் ட்ருக்கணுங்க தொழில் பண்ணணுங்க தொழில் பண்றது பாத்தீங்கன்னா மாடு வாங்கி கண்ணுகுட்டி வாங்கி அப்டியே சேல்ஸ் பண்ணலான் ட்ருக்கேனுங்க
செரிங்க பரவாயில்லைங்க நல்ல முயற்சிதான் சேரி
இப்ப இந்வுதங்க இந்த மாசம் ம் சொல்லுங்க
இல்ல இந்த மாசம் சொன்னீங்க
இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி ஒண்ணு வாங்கலான்னு இருக்கணுங்க
ஆ எப் ப்போ வாங்க போறீங்க என்ன ரேட்டுக்கு வாங்க போறீங்க எங்க வாங்க போறீங்க
இல்லைங்க அப்பாதான் சொன்னாரு பத்து ரூபா குடுத்தா நான் பண்ணிக்கலனாறு
சேரிங்க பரவாயிலங்க ம் சேரி சேரிங்க பிரச்சனை இல்லிங்க அப்ப வா வாங்கி விட வேண்டியதாங்க நீங்க மட்டும் வாங்க போறீங்களா இல்ல யாரு முடியாது சேந்து வாங்கு கொறைங்களா குடி
இல்ல இல்ல இங்க அண்ணன் இருக்காரு அண்ணன் கூட சேந்து வாங்கலான்ட்டு இருக்கனுங்க
சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங்க எப்பிடியும் ஒண்ணுங்க நீங்க வாங்குனீங்கன்னா பரவாயில்ல இதுவும் ஒரு நல்ல தொழில் தாங்க வாங்கி வாங்கி வையுங்க பெருசானா அப்றோ வித்துக்கலா
ஆமாங்க பெசாச்சுன்னா ஒவ்வொரு பேஜ் பேஜ்சா வித்துடலாம் சொல்லிதான் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோ
கண்டிப்பா கண்டிப்பா
ம் அதாங்க ஒரு அஞ்சு வாங்கலா இருக்கனுங்க அஞ்சு வாங்கி இன்னொரு அஞ்சு வாங்கி இன்னொரு அஞ்சு அஞ்சு வாங்கி மூணு பேஜ்ஜா குடுக்குலாம்ட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு வித்துட்டோம்னா கையில காசு இருந்துச்சுன்னா அதுக்கப்பறோ பயப்பட தேவையில்லைங்க கையில ஒரு காசு இருந்ச்சு நீங்க மாசோ ஒரு பதினஞ்சு ரூபா ச்சிக்க வருமானம் மாரி எடுத்துட்டம்ன்னு வைங்
உண்மதாங் சேரிங்க
அதுல வந்து உங்களுக்கு பிரச்சன இருக்காது இல்லங்க
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க இந்த மாரி ஒரு முயற்சி பண்ணுங்க நீங்களு அண்ணனு இந்த மாரி வாங் நீங்க மட்டு பண்ற மாரிங்ளா உங்க அண்ணனு பண்ற மாரிங்ளா யாரோ பண்ணா யாரு பண்ணா என்னங்க பேஜ் பேஜா ப பண்ணுங்க ஒரு பா எப்டியாந்தாலு ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ஜ் வெக்கிற வரைக்கு கொஞ்சோ சிரமமாதா இருக்குங்க காசு புழக்கத்துக்கு அப்றோ வித்துட்டீங்கன்னா செரியா போயிருங்க
ஆமாமாங்க அதா பண்ணிட்டு இருக்கோ யோச்சிட்டு இருக்கோங்க அண்ணனு இதா சொல்லிட்டு இருக்காரு ஏனா அவருக்கு பாத்தீன்னா தொழில்லா பாத்தீன்னா செட் டாகுல
சேரிங்க
இந்த தொழில்தா நல்லா செட் ஆகுனு சொல்லிட்டு இருக்காரு கான்ஃபிடண்டா சொல்றாருங்க அது காண்டிதா அது பண்ணலான் சொல்லி பா
கண்டிப்பாங் கண்டி ப்பாங்க இது ஒரு நல்ல முயற்சிதாங்க நீங்களு பண்ணுங்க அவரு சப்போர்ட் பண்ணு வாருங்க ரெண்டு பேரு சேந்து பண்ணீங்கன்னா கூட்டு முயற்சில கண்டிப்பா வெற்றி அடையலாங்க
ஏனா கூட்டு முயற்சில ஒரு ஆள் கை தட்டறதுக்கு ரெண்டு ஆள் கை சேந்து தட்டறதுக்கு வித்தியாசோ இருக்கு
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க அதா யோசி கக்காதிங்க அவரு சப்போர்ட் பண்ணுவாரு நீங்க ரெண்டு பேரு சேந்து பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி அடையலா ஏனா உங்ளுக் நீங்க போற தொழில் வந்து உங்களுக்கு செட் ஆகலிங் போது கண்டிப்பா இது ஒரு தொழில எடுத்து முன்னாடி நடத்தலாங்க கண்டிப்பா தைரியமா
ஆமாங்க ஏனா அந்த தொழில் பண்றக்கு முன்னாடி ஒரு தொழில வந்து நாங்க ஒரு டெவலப் பண்லான்ட்ருக்கோ யூடியூப் சேனல் இருக்குங்க அத கொஞ்ச டெவலப் பண்ணி அதுல ஒரு வருமானத்த பாக்க ஆரம்பிச்சாச்சு னாலே பேட்ஜ் ஆரம்பி ருவங்க ஏனா இந்த ஒரு வருமான மாச வந் த்துனா இது வந்து சே ஒரு சேலரி மாரிங்க மாச லா ஃபேமிலிய ரன் பண்றக்கு வெச்சுட்டங்க இத பேட்ஜ் பேட்ஜா எறக்கிட்டு இருந்தம்னா இதையும் பாத்து இந்த வருமானத்தையு வெச் மெயின்டென் பண்ணிட்ருந்தம்னா அப்பற இது போச்சினாலு அத வெச் சு மெய்னா வெச்சு அத பில்டு பண்ணிக்கலாமில்லங்க
சூப்பருங் சூப்பருங்க ஆ பரவால்லைங்க இப்ப எப்படிங்க நீங்க யூடியூப் சேனல்லா நடத்துறன் சொல்றிங்க எப்பிடி நீங்க எ எந்த மாரி யூடியூப் சேனல் நடத்திட்ருக்கிங்க எப்படி போயிட்ருக்குது யூடியூப் சேனல்
இப்ப நா அண்ண ஒரு சேனல் வெச்சிருக்காருங்க பாத்திங்கனா டாக்கிங் டாம்னு சொல்லி ஒண்ணு வெச்சிருக் காரு அது நல்லா வியூஸ் போயிட்ருக் ங்க நா பாத்திங்கனா ஏ ஐ ல பாத்திங்கனா சாங் கிரியேட் பண்ணி ஓனா போட்டுட்ரு
பரவாயில்லைங்க சூப்பருங்க ஹ அப்புறம் வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா அவ்ளோத
அவ்வளோ அவ்வளவுதாங்க லூடோன்னு ஒண்ணு வச்சிருக்கங்க அது இன்னும் ட்ரை பண்ணலைங்க இனிமேல் தான் பண்ணணும் பில்டு பண்ணும் அதையும்.
சேரி சேரிங்க எப்படி இருந்தாலும் மூனு மூனுலையுமே பாத்தீங்கன்னா ஏ ஐ வச்சு ஒரு கேம் வச்சிதா போயிட்டு இருக்குங்க கண்டிப்பா இது வெற்றி அடையுங்க மூணுமே ஒரு வெற்றிகரமான பாதை நோக்கி தா போவா எதை பத்தி யோசிக்காதிங்க தொடர்ந்து பண்ணுங்க
இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்ற மாசம் ரெண்டு மாசத்துல பாத்தீனா டார்கெட் வச்சா அத முடிச்சுட்டோம்னு வைங்க அது வச்சு நாங்க இப்ப அதுலந் ஏதொரு வருமானம் ஒரு அம்பதுருவ இன்னொன்னுல ஒரு அம்பதுருவ ஒ ஒரு லட்சம் ஒரு நாப்பதாயிரம் வருதுனு வைங்க
சரிங்க கண்டிப்பா கண்டிப்பா அஹ் கண்டிப் ப்ப நீங்க நினைக்கிற மாறி கா பேஜ் பேஜ் அஹ போடுறதுக்கதுல வருமானம் வரும்ங்க ஹம் நீங்க நா நினைக்கிற மாதிரி நாப்பது அம்பது வரு அப்புறங்க அதுக்கு மேலயும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க
நமக்குப் இப்பதைக்கு வந்தீங்கன்னா பெருசாளா இல்லைங்க சிறுசா வந்தாலே போதுங்க சிறுசேமிப்பு பெருவெள்ளம் தானங்க.
கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப என்னென்னா அதையே வெயிட் பண்றதுக்காக நீங்க உங்களுக்கான வருமானம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்க நானும் அப்படித்தாங்க நினைச்சிட்டு இருக்கன்.
ஏன்னா பாத்தீங்கன்னுவைங்க மாட பாத்துக்கிறத்து ஒரு பத்து மாட்டுக்கு ஒரு பத்து ரூவானுவைங்க. எங்களுக்கு மாசம் செலவுக்கு ஒரு இருவதுருவானு வைங்க ஒரு முப்பதுருவ இருந்தாலே போதுங்க அதே அதேமேரி ஒரு இரு பத்துருவ சேத் எப்டியொரு நாப்பதாயிரம் வந்ச்சுனு வைங்க. அது ஒரு நல்ல இன்கம்ங்க அது எங்களுக்
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அ அது கூட்டு ம ஜி பே பாத்தீங்கன்னா செலவு நீங்க தா தனியா பண்ணும் போது ஒரு அதிக செலவு பண்ண பண்றீங்கண்ணா அத கூட்ட முயற்சில ரெண்டு பேர் சேந்து பண்ணும் போது செலவு கொஞ்ச கொஞ்சோ குறையலாங்க
ஆமா ஆமாங்க அது அதுங்கட்டி தா கூட்டுப் போயிட்டுதாங்க எப்பவு வெற்றி அடையு ஏன்னா பத்து ரூவா போறதுக்கும் அஞ்சு ரூபா போறக்கும் வித்தியாச இருக்
ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இனி பாக்கலாங்க எப்டிங்க நேரங்கள் காலங்கள் சே வருதுன்னு பாத்துட்டு இது கூட்டு முயற்சிய மட்டு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அவ்வளோ தாங்க
ஆமாங்க ஏன்னா நேரோ காலோ எப்டி வேணோ இருக்குதுங்க நம் நம்ம நேரம் காலத்தையு அமைச்சிக்கிட்டோம்னு வெயிங்க நம்மளுக்கு தென் வழிய ஆட்டோமேட்டிக்க வந்துட்டது இப்ப ஒன்னுமே இல்லாம இருந்தேனுங்க ஆனா கையில பாத்தீங்கன்னா காசு இல்லாம இருந்துச்சு ஆனா இப்ப ஒரு அளவுக்கு காசு கையில இருக்குதுன்னா அதுவே ஒரு கடவுளோட அருள் ட்டனுங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஏன்னா பண புழக்கங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம எதிர்பாரத பலன்கள் வந்து நம்ம சேரும் போது பாத்தீங்கன்னா நறைய நன்மைகள் வந்து சேருங்க
ஆமா ஆமாங்க இதே பாத்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம்பாங்க அந்த க அந்த லட்சுமி அவுங்களோட பாதோ வந்து வீட்டுக்குள்ள பாதோ வெச்சாங்கட்டி தா இந்த நடக் இருக்குது இவ்ளோ அளவுக்கு
உண்மையா அது கூட இருக்கலாங்க லட்சுமிய வந்து சும்மா சொல்ல கூடாதுங்க நேத்து ஒரு கத ஒண்ணு சொன்னாங்க அப் அப்பா வந்துங்க அப்பாவு சொன்னாங்க அம்மாவு ஸ் சொன்னாங்க அந்த கத வந்து என்னனா அ இந்த மாட்டு பத்தின கததாங்க
ம் சொல்லுங்க சொல்லுங்க
கால நேரங்கள் வந்து முடிய போகிறதுனால நம்ம
ஓகேங்க நீங்க நன்றி வணக்கம் இன்னொரு கால்ல நம்ம சந்திக்கலாங்க
சரிங் நண்பா நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்ங்க
தைய நா அதுல சொல்றேங்க நன்றி வணக்கங்க
வணக்கம் வணக்கம்
சரிங்